கேக்
ஆஹ் கேக்குது கேக்குது சொல்லுங்க
என்னப்பா என்ன பண்ற நல்லா இருக்
உம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்
சூப்பரா இருக்கேன் நீ எப்டி இருக்க
ஆஹ் நல்லா இருக்கேன்
என்னம்மா எப்டி போகு வே
ஆ போகுது ஏதோ
உம் என்ன எதுன்னு சொல்லிட்ட
ஆ உனக்கு எப்படி போகுது
நாங்க இப்போ தான் சும்மா ஒரு ஃபேமிலி ட்ரிப் மாரி போயிட்டு வந்தோம் சூப்பரா போகுதுன்னே அது அந்த அந்த இதுலதான் பிள்ளைகளா எல்லா கூப்பிட்டு ஒரு நாங்க ஒரு ஒன் டூ த்திரி ஃபோர் பேமிலி
சரி சரி
ஹலோ ஃபோர் ஆ நாலு பேமிலிஸ் சேர்ந்து பிள்ளைகளை பிள்ளைகளை மட்டும் கூப்பிட்டுட்டு நாங்க லேடிஸ் மட்டும் இது போயிட்டு வந்தோம் ஒரு சின்ன டூர் மாரி போயிட்டு வந்தோம்
எங்க போனீங்க
ஆஹ் இங்க இருந்து இதுக்கு போனோம்
உம் எங்க எந்த ஒரு ஊரு
தென்காசில எங்க இவங்க இருக்காங்க தென்காசியில தனியா போகல தென் தென்காசியில என்னோட ரிலேட்டிவ்வோட வீடு இருக்கு கே
சரி சரி
அவுங்க அவுங்க நாங்க ஒரு நா நாலு பேர் லேடிஸ் அவங்கங்க பிள்ளைகளை மட்டும் கூப்பிட்டு அவங்களோட சேர்ந்து அஹ் மதுரையில இருந்து ட்ரெயின் ஏறிட்டோம் அவுங்க வீட்டுக்கு போயிட்டோம் நாங்க
உம்
காலைல வெ ல்லன்னா அப்படி கொஞ்சம் ஒரு டிஃபன் சின்னதா டிஃபன் ஆளு கோர் சட்னி சாம்பார் அப்டி போட்டுட்டு இட்லி இது பண்ணிட்டு வடை வாங்கிட்டு அப்படியே போயிட்டோம் ட்ரெயின்ல அப்படியே இயற்கை காட்சிகள ரசித்தபடி ஆஹ் எல்லா இட்லி சாப் ட்ரெயின்ல உக்காந்துட்டு நல்லா அரட்டை அடிச்சுட்டு ஜாலியா பிள்ளைகளோட விளையாண்டுட்டு அதே நல்லா இருந்தது அப்படியே ஒரு பதினோரு மணிக்கு போய் இங்க யார் இறங்கிட்டோம் இறங்கண ஒன்னே அங்
இங்க இந்து தெ தென்காசிக்கு எவ்வளவு நேரம் ஆகும்
அது ஒரு போ த்ரீ அண்ட் ஹாஃப் அவர்ஸ் ஆகும் அவ்வோள தான் ஏழ்ரை மணிக்கு ஏறனோம் ஏழ்ரை ஏழு மணிக்கு ட்ரெயின் போச்சு பதினோரு மணி பத்திரைக்கெல்லாம் அங்க போயிட்டோம் நாங்க இறங்கிட்டோம்
ஓ சேரி
இங்க இருந்து ஒரு ஷ் ஷேர்ஆட்டோ புடிச்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டோம்
உம் சேரி
குற்றாலம் பக்கத்துல தானே அப்படியே அங்க இருந்து அப்டியே ஷேர் ஆட்டோல போயி அவங்க வீட்டுல போய் ஒரு டீ குடிச்சுட்டு ரெப்ரெஷ்மெண்ட் ஆயிட்டு அங்கப்புறம் குளிக்க போகும் போது கொஞ்சம் என்னென்ன ட்ரெஸ் எடுத்துட்டு போகணமோ அந்த டவுல் அதை மட்டும் எடுத்துட்டு போய் மெயின் லக்கேஜ் அங்க வச்சுட்டோம் அவங்க வீட்டு இல்ல அப்றம்ரெசார்ட் எல்லாம் போட்டா அது ஒரு செலவு தானே அங்க இருந்து கார் வந்து இது பண்ணிக்கிட்டோம் உ அவுங்க கார் இருக்குல்ல அவுங் அவுங்க பெரிய ஸ்மோ வச்சிருந்தாங்க இன்னோவா அந்த இன்னோவால நாங்க எல்லாருமே உட்கார்ந்துகிட்டு அப்புறம் போற வழியில பிரியாணி வாங்கிட்டும் தலப்பாக்கட்டு பிரியாணி அவங்க அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க பிரியாணி வந்து காருக்கு போய்ட் பெற்றேர் மட்டும் நாங்க எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டு ட்டம் டிரெயின் டிக்கெட்டு் கா இது அந்த காருக்கு பெட்ரோல் போட்டது அதெல்லாம் நாங்க ஷேர் பண்ணிட்டு அங்கிருந்து மெயின் பால்ஸ்ல போய் குளிச்சோம் அங்கிருந்து குளிச்சுடு அங்கிருந்து திரும்ப பாபநாசம் போனோம்
சேரிஎப்டி கார்லே போயிட்டீங்களா
ஆஹ் கார்ல தான் போனோம் இங்க இந்த மதுரையில இருந்து தென்காசிக்கு ட்ரெயின் ட்ரெயின்ல ருந்து ஷேர் ஆட்டோ திரும்ப அங்க ஒரு ஸ்டே போட்டுட்டு திரும்ப இங்க ஒரு ஹாஃப் அவர்ல கிளம்பிட்டு நாங்க அங்க பாபநாசம் போனோம்
சேரி சரி
பாபனாச தான் பஸ்ட் திருச்சி போலம் அப்பறம் வர வழியில தான் மெயின் பால்ஸ் போனம் பாபநாஸ் போயி அங்க குளிச்சுட்டு பிள்ளகள கூட்டிட்டு அங்க ஒரு குளியில போட்டுட்டு அப்பறம் வரற வழியில பாபநாசத்தூலயே அவங்க ரிலேட்டிவ் வீடு ஒருத்தவங்க இருந்த வீடு அது ஒரு த்ரீ டூ அண்ட் ஹாப் ஆயிருச்சு டைம் மத்தியானம் வந்துருச்சு இங்க பாபா நாசத்த உக்காந்தானா வெளியிலன்னா குரங்கு வந்து புிடிங்கிருமா சாப்பாடை அதனால அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டோம் நாங்க சாப் சப்பாட எடுத்துட்டு
நீங்க பேசினதே எனக்கு கேக்கல இப்பதான் கேக் பத்து இருக்குது
அததான் குரங்கு புடிங்கிரும் சாப்ப படாங்கி வெடியோ வந்து சாப்பிட்டான ஆனால இங்க வேண்டாம்கான்னு சொல்லிட்டு நான்சாப்பு சாப்பாடு சாப்பிட அதனால கொஞ்சம் சேஃபா இருக்கட்டும் சொல்லிக்கிட்டு நாங்க அவங்க பாபநாசத்துல அவங்க ரிலேட்டிவ் வீடு இருந்தது அங்கே போய் எல்லாரும் அந்த சாப்பு சாப்பாட கொண்டு போய் நாங்க இங்க வரம் சாப்பு பிடே சொல்லிட்டு எல்லா இங்க போய் ஒக்காந்து சாப்ட்டோ சாப்ட்டுட்டு அப்புற எல்லா எடுத்து போட்டுட் டு அங்கிருந்து கிளியர் ஆகி அப்டியே கெளம்பனு டீ வரவலி லில மெயின் பால்ஸ்ல வந்து குளிச்சோ குளிச்கிளிச்சு முடிஸ்ட்டு அன்னைக்கு நைட் டு நல்லா தூங்கணு கொஞ்சோ குளிச்சிகிளிச்சு முடிச்சி அவுங்க வீட்டுக்கு வந் து ஒரு எயிட் ஓ கிளாக் ஆயிடுச்சி நாங்க திரும்ப வீட்டுக்கு வர டிரைவர் மட்டு ஆக்டிங் டிரைவர் போட்டிருந்தோ
சேரி செரி
அவுங்க வீட்டு டிரைவரா இருந்ததுனால எங்கள கொஞ்ச அது கொஞ்ச என்ன சொல்றது அவுங்க சின்ன பிள்ளைையிலருந்தா அவுங்க வீட்டு அவுங்க டிரைவரா அதனால அது எங்களுக்கு சேஃபா இருந்தது நாங்க லேடிஸா போகும்போது அங்கிருந்து அப்டியே நைட்டு வந்தோ நைட்டு வந்து அவுங்க வீட்டு நல்லா தூங்கி எந்திருச்சி அடுத்த நாள் காலை இல்ல கிளம்பிட்டோ வீட்டுக்கு அடுத்த நாள் காலையில திரும்ப அவுங்க கொண்டு போய் இதுல விட்டாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல
செரி
காலையில கிளம்பிட்டோ காலையில அப்டியே மதுரைக்கு வந்துட்டோ
எத்தன நாள் இருந்தீங்க ரெண்டு நாளா
ஒன் ஒன் டே ட்ரிப் தாம்ப்பா லேடிஸா போனனால நாங்க டூ டேஸ் எல்லா ஸ்டே பண்ணல ஒன் டே ட்ரிப் தா அப்புற ட்ரெயின்ல வரும் போது எல்லாமே கணக்கெல்லா பாத்துட்டு அப்டியே ஷேர் பண்ணிட்டு அங்க எல்லா வா இல்லே செலவா ச்சி வச்சிசினா ஒரு ஃபேமிலி இங்கும் போது அது எங்களுக்கு ஃபா்டனாவே இல்ல ச பரவால்ல இவ்ளோ தா அப்டின்னு கொஞ்ச எக்கனாமிக்கலா இருந்தது இங்கிருந்து தென்காசிக்கு ட்ரெயின்ல போயி அதுக்கப்புறமா அந்த அந்த இது கெல்லா நெறைய வந்துருமோன்ட்டு கொஞ்ச ப பயந்தோ நாங்க பெட்ரோலுகெல்லா
உம் செலவு கம்மியாதா ஆச்சி
செலவு கம்மியாதா ஆச்சி அது இந்த மாதிரி கூட அந்த வக்கேஷன்ல கூட போயிட்டு வந்துற்லா நம்ம லா ஜென்ஸ் ஸே நம்பிக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு அந் தொழில்ல அது இதுன்னு போகும்போது அவுங்க இத விட்டு வரணுமா அப்டிங்கற மாரி ஆயிடுது நம்மெல்லா அப்டி போகும்போது அவுங்க ஏதோ இருக்கிறத வச்சி சாப்ட்டுக்கிட்டு நாங்க இருக்கிறோ நீங்க போயிட்டு வாங்கன் சொல்லிர்றாங்க அது கொஞ்ச நமக்கு ஃப்ரீயா இருக்கு மென்டலி கொஞ்சொ ரிலாக்ஸ்டாவு ஆச்சு பிள்ளைகளையு சமாளிச்சு நாங்க நல்லா சிரிச்சா அந்த பிள்ளேகளயு கொஞ்ச ஹாப்பியா வச்சிகிட்டாருந்த மாதிரி இருந்தது
சேரி சேரி சேரி
உம் பாபநாசத்துலதா அந்த போற வழி ஃபுல்லா மல கொரங்கு இந்த அதல்லா தண்ணி ஏரியாலல் லாம் நெறிய மீனு கலர் கலரா அப்டி போகுது மீனு
அதல்லாம பாத்துக்கிட்டே ரொம்ப நேர நாங்க நின் டுகிட்டே இருந்தோ பாபநாசத்துல குளிக்கிற எடொல்லா ஆ ஜென்ஸ்க்கு தனியா லேடிஸ்கு தனியா அப்டி இருந்தது கொஞ்சொ பயந்தோ நாங்க அது நடுல செவுற எழுப்பி வச்சிருந்தனால என்ட்ரன்ஸ்ல ஜென்ஸ்க்கு கொஞ்ச உள்ள வந்து லேடிஸ்க்குன்னு இருந்தது
உம்‌ உம் உம்
அதனால கொஞ்சொ என்ன சொல்றது கொஞ்சொ சேஃப்ஃபாதா இருந்தது எதும் பயப்படுறதுக்கில்ல நம்ம கொஞ்சம் அந்த அது வரைக்கும் தா லிமிட்டு் அதுக்கப்புறொ இந்த கேரளா இருளா அதுக்கப்புறம் போகணுன்னா அதெல்லா ஜென்ஸோட துண தொணையோட போகணு அதுனால அங்கிட்டெல்லா நாங்க எங் கயும் போகல என ஒன்டே ட்ரிப்பு மட்டுந்தா வந்து நம்மளுக்கு கொஞ்சொ இது இது இதோட முடிச்சுக்கிட்டன்னா ஒன்னு சேஃப் அவ்ளதா கேரளா அப்டி இப்டில்லா போகணும்னா ஜென்ஸோட போகணு‌ லேடிஸா போக முடியா து
ஆமா இப்போ எங்க சேஃப்டியே இல்ல எங்க போனாலு நியூஸ்லா பாக்குறோம்ல
த அனால் நம்மளோட லிமிட் எதோ அது அதன்படி நம்ம நடந்துகிட்டு அப்படி வந்துட்டோம்னா லிமிட்ட தாண்டாம கையும் கடிக்காம இருக்கு எக்கனாமிக்லாவு இருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவு இருக்கும் போனதுக்கு கொஞ்ச இதா இருக்கு என்ன சொல்றீங்க ஃபேமிலி எந்த சிச்சுவேஷன் நம்ம யோசி க்கெணும்னா ரொம்ப பாவொ ஆண்களுக்கு இழுத்து விடக்கூடாது ஆண்களுக் குதான பொருளாதார சுமை அப்ப அதுக் ஏத்த மாதிரி பாத்து நம்ம பெண்களு வந்து கொஞ்ச பாத்து செலவு பண்ணானா அவுங்களுக்கு கொஞ் சோ நம்ம பர்டன இருக்காம சேரி போயிட்டுவரட்டும் நெக்ஸ்ட் டைம் நம்மல பாத்து அனுப்பி வப்பாங்க இல்லாட்னா போயிட்டு வந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு அவுங்களுக்கு அந்த ஆசைய தூண்டுற மாரி இருக்கு பரவால்ல இவ்ள எக்கனாமிக்ளா போயிட்டு வந்துருக்காங்க நம்ப கூட நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலா அப்டின்னு நம்ம வந்து அது எதுனனாலு அத அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோ ஆண்கள் வந்துட்டாங்கன்னா கொஞ்ச செலவ வந் து அ அந்த நேர செலவு பண்ணிட்டு பின்னாடி ஐயோ கொஞ்சொ இப்டி சுருக்கி இருக்கலாமோ அப்டின்ட்டு யோசிக்கிற மாதிரி வச்சுட்றாங்க
சேரி சேரி
உம் வேற
அப்பறொ சொல்லுங்க நானு குற்றாலம் போயிருக்கே ஒரு ரெண்டு வாட் டி என்னமோ போனே நா போன ஒரு வாட் ட்டி தண்ணியே இல்ல
அப்பிடியா நாங்க இந்த தடவ போகும் போது மெயின்ஃபால்ஸ்ல தண்ணி இல்ல பழைய குற்றாலத்துல தா தண்ணி போச்சு மெயின் ஃபால்ஸ்ல எனக்கு ரொம்ப அ திசியோ அந்த பாறைல்லா தெரிஞ்சுச்சு ஆனா அக் அங்கிட்டு ரெண்டு நாள் எ ன்ன ஆயிருச்சு தண்ணி ரொம்ப போயி அதிகமான தண்ணி போக ஆரம்பிச்சிருச்சு இப்போ மழ பேய ஆரம்பிச்சிருச்சு மழ பேஞ்சு சீசன் ஆரம்போ ரொம்ப வெள்ள பெருக்கா இருக்கு மெயின் ஃபால்ஸ்லல்லா குளிக்க தட அப்டின்ட்டாங்களே குளிக்க தட ஒரு ஆமா ஒரு பையனு பெரியவரு அடிச்சிட்டு போய் நியூஸ்லல்லா வந்ததே நீங்க பாத்துருப்பீங்க அவங்க போயிட்டு வந்ததுக்கு அப் பறமாதா அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு ஆ பாவோ அந்த பெரியவர் வந்து எப்டியோ கஷ்டப் பட்டு அந் த ரெஸ்கியூ டீம் வந்து இது பண்ணிட்டாங்க சேவ் பண்ணிட்டாங்க ஆனா அந்த பைய அடிச்சுட்டு போனது அடிச்சுட்டு போனதுதா ஆமா
சேரி சேரி சேரி
உம் அதுல எப்ப எதுன்னு இல்ல இயற்கைய பொறுத்தவரைக்கு கணிக்கவே முடிய மாட் டிங்கிது
மாம்மாம்மா சேரி அடு த்த கால்ல ப பேசலாம்
சேரி
சேரி ஓகே ஆஹ் பாய் பாய் பாய்